வணக்கம்
வணக்கம்மா
நல்லாயிருக்கீங்களா
நல்லா இருக்காங்கம்மா நீங்க எப்டியிருக்கீங்க
நல்லா இருக்குறே சாப்டீங்ளா
ஆ நா சாப்ட்டாச்சுங்கம்மா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களாம்மா
வீட்ல எல்லாரு நல்லா இருக்குறாங்க உங்க வீட்ல எல்லாரி எப்டி இருக்குறாங்க
எங்க வீட்ல எல்லாருமே சிறப்பா இருக்காங்கம்மா நன்றிங்கம்மா
செரி செரி உங்களுக்கு அலுவலக வேலைகள்லா எப்டி போயிட்ருக்கு
அலுவலக ரொம்ப சிறப்பா போயிட்ருக்குங்கம்மா உங்களுக்கு எப்டிமா அங்க போயிட்ருக்கு
உம் நல்லா போயிட்ருக்கு அலுவலக வேலைகள் நல்லா போயிட்ருக்கு
செரிங்கம்மா வெயிலோட தாக்கோம்லா எப்டி போயிட்ருக்கு நீங்க இருக்குற எடத்துல
வெயிலோட தாக்கம்தா அதா அதா சூரிய பகவான் வந்து கொஞ்சோ கூட கருணையே காட்ட மாட்டுறாரு ரொம்ப வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு அதாவது நம்ம நம்ம அந்தந்த ஊர்கள்ல வந்து நம்ம வெப்பநிலைய வந்து கணக்கிட்டு சொல்றாங்க இல்லையா அத பாக்கும்போது நம்மளுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குது வெப்ப தாக்கோ வந்து ரொம்ப அதிக அதிகமாதா இருக்கு ஒரு ஒரு வருடமு வந்து செல்ல செல்ல வெயில் காலத்துல வர தாக்கங்கள் வந் து கொஞ்சோ கொறையு அப்டின்னு பாத்தா கொறையிற மாரி இல்ல ரொம்ப அதிகமா ஆகுற மாரிதா தெரியுது
கண்டிப்பாம்மா க்கு அதிகமாதா இருக்கு நம்ம அத வந்து எதிர்கொண்டுதா ஆகணு அதுக்கான தற்காப்பு விஷியங்க நெறைய இருக்கு வெயில் காலத் தாக்கத்த கட்டுப்படுத் பாக்குதுக்கு அதுல சிலவற்றை நம்ம பார்ப்போ முதல் பாத்தீங்கன்னா நீர் நீர் ஆகாரோ வந்து நெறைய நம்ம வந்து உடம்புக்கு வந்து தேவ இந்த வெயில் காலத்துல ஏன்னா நம்மளோட உடம்புல எத்தன சதவீதமா நீர்யிருக்கு அத பத்தி சொல்ல முடியுங்களா
நம்ம உடம்புலையா
ஆமாங்கம்மா மனித உடல்ல எத்தன சதவீதோ நீரால் ஆனது
மனித உடம்புலன்றப்போ எனக்கு அது அவ்ளோ துல்லியமா தெரியல நீங்க சொல்றீங்களா நா தெரிஞ்சுக்குறே
பரவால்லம்மா ஒரு தப்புமே இல்ல விஷியத்த வந்து தெரியாம இருக்குறது தப்பு கெடையாது தெரிஞ்சுக்கலா ஒண்ணு அதன் மூலமா வந்து நம்மளோட அறிவாற்றல மேலும் மேலும் நம்ம வந்து வ வளர்க்கக் கூடிய வாய்ப்புதா அமையு நமக்கு சொல்றேம்மா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எழுவது சதவீத பங்கு வந்து பாத்தீங்கன்னாலே ஃபுல்லா நீரால ஆனது நம்மளோட உடம்பு அதனால வந்து அந்த நீர் இல்லையே நீர் இல்லையே உலகமில்லை அப்டின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அது வந்து நம்ம உடம்புக்கு மிகவோ வந்து ஒத்துப்போகோ ஏன்னா நீர் வந்து கண்டிப்பா உடம்புக்கு வந்து ரொம்ப தேவ நீர் இருந்தாதா நம்ம உடல்லுள்ள இருக்குற அனைத்து உறுப்புகளோ வந்து வேல செய்யும் ஆனா வந்து அந்த நீர வந்து நம்ம அடிக்கடி வந்து எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா வந்து திடப்பொருளோட திரவ பொருள் அத வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுவும் குறிப்பா அந்த வெயில் காலத்துல ரொம்பவே அதிகமா எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு பாரத்தீங்கன்னாலே நம்ம நீர் ஆகாரமான மோரு மோர் வந்து ஒடம்புக்கு ரொம்ப குளிர்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பானம் அத தவிர பாத்தீங்கனா இளநீர் இளநீர்லாய வந்து இயற்கையாவே வந்து பல சத்துக்கள் அடங்கியிருக்கு அதுல்லாம உடம்புக்கு ஏற்படுதுற சோர்வையும் வந்து விலக்கி நம்ம உடம்புக்கு சுறுசுறுப்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான கடவுள் நமக்கு அளித்த ஒரு ஒரு அருமையான பானம் அதை தவிர பாத்தீங்கனா பதனி இருக்கு அதையும் அதுல அது அதுவும் வந்து ம மிகவும் சிறப்பான ஒரு ஆ ஆகாரம் அத தவற பாத்தீங்கனா நம்ம வந்து பழைய சோறு பழைய சோரோட அரும வந்து நம்ம நமக்கு வந்து தெரியரிதில்ல நம்ம நகர மக்களுக்கு ஆனா கிராமத்து மக்கள் பாாரத்தீங்கன்னாலே பெரும்பாலான லான வீடுகள பாத்தீங்கன்ன அ பழைய சோறு அதுதான் நீர்காரம் சொல்லுவாங்க அதை வந்து உட்கொண்டு வேலை செய்ய செய்யுறதுனால அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து சோர்வு நீங்கி உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும் உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் அதனால கிராமப்புறத்தில் பார்த்தீங்கனாலே இப்போ பல நம்மோட முன்னோர்கள் வந்து நெடுநா நெடுகாலம் உயிர் வாழ்ந்து நமக்கு வந்து ஒரு முன்னோ டியாக விளங்கியிருக்குறாங்க இத தவிர நீங்க எதனால எந்தெந்த வகையில வந்து நம்ம இந்த அனல் வந்து தடுக்கலாம்னு உங்க தரப்புல இருந்து ஏதாவது இருந்தா சொல்லுங்கமா
உம்
கேட்குதுங்கலாமா
கேக்குது கேக்குதுங்
சொல்லுங்கமா
அதாவது ஆமா நீங்க சொன்ன மாதிரி நீர் ஆகாரம் அப்டின்றது நீருன்றது நம்மளுக்கு மனிதர்களுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிர்களுக்குமே உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே வந்து மிக மிக இன்றியமையாத ஒரு முக்கியமான ஒரு மூல பொரூளா நம்ம சொல்லலாம் அதே மாதிரிதான் இப்போ அந்த நீர் ஆதாரம் நீர் நீர் அப்டின்றது வந்து நம்ம அதுதான் நாளைக்கு இப்போ நம்ம சராசரியா மனிதர்கள் வாழ்க்கையில வர்ற அந்த இப்டி ச நோய்கள் இருக்குது இல்லிங்ளா அந்த நோய்கள் வந்து நம்ம அதிகப்படியா நம்ம நீர் எடுத்துக்கிறோம் அப்டின்னாலே வந்து பாதி நோய்கள் வந்து சரியாயிடும்
சரிங்கமா
சரிங்ளா அது மூலமாவே நம வந்து வெயிலுடைய தாக்கத்த வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் கம்மி பண்ணிடலாம் இப்போ அத் அதுதான் இப்ப நம்ளுக்கு வந்து நம்ம நம்மளுடைய நம்மளுடைய நீர் ஆக் காரம் வந்து ஆஹ் நல்லபடியா எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து எப்படி சொல்றது ஆஹ் ஒரு திட பொருள திட உணவு சாப்றத விட திரவ உணவு சாப்படுறது ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து நம்ம எப்படி சொல்றது இயற் இயற்கையா இயற்கையான நீர் ஆகாரம் தான் அதுலையுமே நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்மளுடைய இந்த இது இருக்குது இல்லிங்லா ரசாயன பொருட்கள் நிரம்பிகள் சேர்க்கற நிரம்பிகள் நிறைய சேர்த்து வியாபாரம் பண்றாங்க இல்லையா அது எடுத்து க்கறது நால நம்ளுக்கு அதுல இருந்து ஆனா என்ன நினைக்கிறாங்க நிறைய பேரு அது வந்து நம்மளுக்கு குடிக்கிற நேரத்துல குளிர்ச்சியா இருக்குறதுனால வாங்கி குடிச்சிறாங்களே தவிர ஆனா அது உடம்புக்கு வந்து அது நல்லது கிடையாது அதே நேரத்துல உடம்புக்கு அது குளிர்ச்சியுமே கிடையாது நம்மளுக்கு வந்து இயற்கையா கடை நீர் ஆகாரங்கள் மட்டும்தான் நம்ளுக்கு ஒடம்புல குளிர்ச்சி இந்த மோர் பதநீர் அப்புறமா வந்து கூழ் அந்த கூழ்லயுமே வந்து கம்மங்கூழ் கேப்பங்கூழ் உளுந்தங்கூழ் அந்த மாதிரி நறைய இருக்கு அது இதல்லாம் போக பழச்சாறு அதாவது புத்துண புத்துணர்ச்சியா அதாவது அந்த புத்துணர்ச்சியா போடுற பழச்சாறு அதையுமே வந்து நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் வந்து வ வச்ச எல்லாம் குடிக்க கூடாது அப்டி வச்சு குடிச்சோனா அதுல இருக்கிற சத்துக்கள் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து அஹ் அண்ண அப்பவே போட்டு அப்பவே நம்ம குடிக்கிறோம் அப்டின்னா வந்து அதுல இருக்கிற சத்துக்கள் வந்து நம்மளுக்கு அப்படியே கடைக்கும் அதுதான் திட வெயில் காலம் அப்டின்னு வந்துட்டாலே திட திட உணர்வு விட திரவ உணர்வுகள் வந்து நம்ம குடிக்கிறதுனால எடுத்துக்கிறதுனால நம்ம பாதி உடம்புல வர பாதி பிரச்சனைகளை நம்மளால சரி பண்ண முடியும் அதுவும் இல்லாம இப்பல்லாம் எங்க பாத்தாலுமே வந்துட்டு என்ன அதாவது இது வருது கல்லடைப்பு பிரச்சனை நிறைய பேருக்கு வருது அது வந்து சின்ன அந்த காலத்துல வந்து யாருக்காவது சில பேருக்கு தான் வரும் ஆஹ் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த கல்லடைப்பு அப்படியின்ற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனையா போயிடுச்சு அதுமே வந்து என்ன அப்டின்னா வந்து நம்ம மைதா பொருட்கள் மைதா உள்ளடங்கிய சில பொருட்கால வந்து நம்ம சாப்டுறதுனால கல்லடைப்பு வரும் அப்போ அந்த இது நம்ம தடுக்குறத்துக்குமே வந்து நம்ம நீர் ஆகாரம் நறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த கல்லடப்பையுமே நம்ம வந்து தடுக்கலாம் அது என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற உப்பு வந்து அதிகமா சேர்றதுனாலதான் அது வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப மைதா வந்து அடங்கிய பொருட்கள் அப்டின்னா வந்து நம்ம அன்றாட உணவுல எதெல்லாம் நம்ம மைதா அடங்கிய பொருட்கள் எடுத்துக்கிறோம் அப்டின்னு பாத்து அந்த பொருட்கள வந்து நம்ம குறச்சோம் அப்படின்னாலே வந்து நம்ம உடம்புல நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம ஈடா வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்டின்னா அதிகமான திரவ உணவு பொருட்கள் அத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற நீர் ஆகாரத்தை நம்ம அதிகப்படுத்தலாம் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு உறுப்புகளுக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அது செயல்படுறதுக்கு நம்ம நீர் அப்டின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம் அது இல்லாம நம்மளுடைய மூளை நம்மளுடைய உடம்புல வந்து ஒரு பெரும் பங்கு வகிகிறது அப்டின்னா மூளைதான் அந்த மூளை வந்து நல்லபடியா தங்கு தடையின்றி எந்த இதுவும் இல்லாம நல்ல டியா செயல்படணும் அப்டின்னா அந்த மூளைக்கு மட்டுமே எழுவது சதவீத தண்ணி வந்து தேவைப்படுதான் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம தண்ணி குடிக்கிறோம் நல்லபடியா குடிக்கிறோம் ஒரு நாளைக்கு இவ்வளவு அளவு தண்ணீ குடிக்கிறோம் அப்படின்னா உடல் உருப் உறுப்புகள் வந்து அத பிரி பிரிச்சி எடுத்து நல்லபடியா அது என்ன ஆகுதான் அ வேலைகள செய்யுதான் அந்த மாதிரி இருந்தாலே நம்மளுடைய உடம்புல இருக்கிற பாதி ப்றச் பிரச்சனைகள அப்டின்றதுதான் நான் சொல்ல வந்தது சரி நல்ல தலைப்புல நீங்க பேசனீங்க உங்ககிட்ட இருந்து நறைய நானுமே கத்துக்கிட்டேன் அடுத்த ஒரு நல்ல தலைப்புல நம்ம அது வரைக்கும் பேசலாம் வச்சுருட்டுங்களா
கண்டிப்பாமா சிறந்த வாய்ப் ப்ப அமஞ்சது மீண்டும் இணைவோமா
நன்றி நன்றி நன்றி